கேக்குதா
ஆ கேக்குது அக்கா
ம் குட்டிப்பாப்பா பொறந்த கத சொல்லு
ஆ அப்பறோ என்னாச்சு ஒரு சைன்ல்லா வாங்கிட்டாங்க எங்க அப்பா வன்ட்டாரு அப்பாக்கு வந்து தெரிஞ்ச வேற ஒரு டிபார்ட்மெண்ட் கிட் எல்லா போயிட்டு கேக்குறாங்க தெரிஞ்ச பெரிய பெரிய டாக்டர் கிட்ல்லா சொல்றாங்க இது மாரி பொண்ணு உள்ள இருக்கா அ என்னாச்சு கேட்டு சொல்லுங்க கேட்டு சொல்லுங்கன்ட்டு அந்த டைம்ல என்ன சொல்றாங்க எல்லாரு அவுங்க பாத்துப்பாங்க அவுங்க பாத் அப்ப நம்ளுக்கு தெரியுல்ல ஒரு ரியல் ஃபேஸ் அவுங்கள்க்தா அப்டின்னு தெரியு பாத்தீங்ளா அப்போ இங்க இங்க வந்து என்னன்னா பெரிய ஹாஸ்பிட்டல்னால ஒண்ணுமே சொல்லவே மாட்றாங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சுன் சொல்றாங்க இதோ அந்த டி வி ல காட்றாங்க பாத்தீங்ளா இப்ப இந்த பக் போறாங்க அந்த பக்கோ போறாங்க அந்த பக்கோ போறாங்க இந்த பக்கோ போறாங்க ஆனா வெளிய சொல்ல மாட்றாங்ளா அப்றோ கடசியா கடசியா வந்து சொல்லிட்டாங்ளா வீட்டு க்ளா சொல்லிடுங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க பாப்பா மட்டு பொறந்துட்டா அப்டின் சொல்லீட்டு அப்றோ வந்து கண்ணு தொ கண்ண மூடாத கண்ண மூ எனக்கு அது மட்டு நல்லா ஞாபருக்கு கண்ண மூடாத பூர்ணிமா கண்ண மூடாதன்னு அடி அடிக்கிறாங்க ஆனாலு கண்ண மூடிட்டே
ஆ
அப்றோ என்னாச்சு ஆ கடசியா பாத்தது எங்க பட்டு பட்டுவதா வெளிய கொண்டு போறாங்க அவுங்கள எல்லா உள்ள உடமாட்டாங்க வெளிய கொண்டு போறாங்கன்னா அப்ப அவள மட்டுந்தா நா பாத்தே எனக்கு என்ன பாப்பா பொறந்திருக்குன் கூட தெரியாது எ நெனப்பு ஃபுல்லா எ பு எ புள்ளை எப்டி இருக்குமோ ஆ எ பாப்பா என்ன விட்டு எப்டி இருப்பாலோ அந்த நெனைப்பாவே இருக் குங்க சரியா ஒரு ஒன்ற நாள் கழி ச்சு ஒரு நாள் முஞ்சிச்சு இன்னு ஒரு நாள் காலைல கண்ணு முழிக்கிறே அப்பதா சொல்றாங்க இது மாரி பயமுறுத்தி விட்டே இன்னுமு அவுங்க அப்பா சொல்லினே இருப்பாரு அப்பலருந்து அப்ப வந்து சொல்லுவாரு அப்பல்லா அதுக்கு முன்னாடி கொ கொஞ்ச நல்லா சண்டல்லா வரு இப்ப வரையு வந்து என்ன சொல்லுவாரு அந்த ஒரு நாளோட எஃபெ ட்டு தா இப்ப வரியு நீ வந்து எவ்ளோ கேட்ட ஆமா நாங்க ரெண்டு புள்ளைய வெச்சு நா என்ன பண்றது அ நீ பாட்டுக்கு போயிட்டானே அப்டின்னு சொல்லுவாரு அப்புறமா தா சொல் றாரு உனக்கு பையம் பாப்பா பொறந்திருக்கு அப்டின் சொல்லீட்டு அப் ற தா வந்து எங்க வீட்டுக்கார் கிட்டயு காட்றாங்க எப்டி காட்னாங்க தூக்கி எல்லா காட்ல கண்ணாடி வழியா காட் றாங்லா ஆமா ரெண்டு நாள் கழிச்சி காட்றாங்க
ஏ அவ்ளோ பிளட் லாஸ் ஆகுறளவுக்கு வந்து அவுங்க அவுங்க ஏ ஆப்ரேஷன் பண்ணி அது சரி பண்ண முடியலையா என்ன
அது அந்த இதுன்னா ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க அக்கா ரொம்ப கொடி சுத அ முன்னாடியே சொல்லிடுவாங்க அப்ற அவுங்க அந்த டாக்டர்ஸ் எல்லாமே வந்து ஆ நெறைய வெளிநாட்டுல இருக்க டாக்டர்ஸு அப்றோ வந்து நெறைய ஒ வேற ஒரு ஊர்ல இருந்து எல்லா நெறைய பேர் வந்து படிப்பாங்க சரிங்ளா அது வந்து ஒரு சாம்ராஜ்யம் மாரி அது அங்க போனா உங்களுக் கு வேல கெடச்சிர்சின்னா உங்க லைஃபே செட்ல் அது மாரி செரிங்ளா நீங்க ஒரு சின்ன அது வந்து எப்டி னா அந்த கவுமெ அ கவுர்மெண்ட் ஆபிஸ்சோட ரொம்ப அ அ எங்க ஊர்லனா அந்த அந்த ஹாஸ்பிட்டல்னா பெரிய ஹாஸ்பிட்டல் அவ்ளோதா
ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே
என்ன ஆனா அதுவு அது ஒன்னு இப்ப நீங்க வந்து சலீனு சொல்லிட் நெனைச்சிட்டு போவீங்க ஆனா அவுங்க ப்ரடிக்ஷனே கொஞ்சோ வேற மாரி வித்தியாசமா இருக்கு சரிங்களா சளிக்கு தைராய்ட் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டு எடுப்பாங்க ஒரு மாசோ அ வு உங்களுக்கு வந்து கியர்ரா ரிசல்ட் வரதுக்கு ரொம்ப ஸ்லோவா தா பாப்பாங்க அ என்னன்னு கண்டுபிடிக்கிறவரையு விட மாட்டாங்கள
ஓகேங்க ஓகே ஓகே ஓகே ரொம்ப டீப்பா இது பண்ண
செரி ஆயிடு அப்டின்ற மாரி அப்பலேந்து எனக்கு இந்த ப்ரச்சன ஆ எனக்குது கரெக்டா ஆக மாட் டுதுனு ஆ கரெக்ட்டா தா மாச மாச ஆயிடுது ஆனா கம்மியா ஆகுது நா என்னதா சாப்ட்டாலு கம்மியாதா ஆகுது அதுதா இப்ப ப்ரச்சன எனக்கு அதனால
ஓ நீ அப்டி இது பண்ற அது கரெக் ட்டு தா நா ஆனா ஃபர்ஸ்டெல்லா பத்தன்னா எனக் ஃப்ட்டி ஃபைவ் டேஸ் ஏன்னா எனக்கு ப்ளட்டே இல்ல ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் தா இதான ஆனா பாப்பா பொறந்ததுக்கப்புறோ பாத்தீனா பாப்பா எனக்கு எனக்கு என்ன தெரிமா எனக்கு நா வந்து என்னால வலி பொறுக்க முள்ள அந்த அம்மாவு சொல்லிச்சு அந்த அம்மாவு அழுவுறாங்க அ என்ன வலி வந்து ஓவர் ஆயிடுச்சு ஒரு செகண்ட்ஸ்க்கு த்ரீ டைம்ஸ் வர்ணுவாமே எனக் ஃபைவ் டைம்ஸ் வந்துச்சா அப்றோ என்னால முடியில
அப்பதா நம்ம தெரிய இல்ல நம்ம அம்மாலா எவ்ளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்டின்னு சொல்லிட்டு
என்ன சொல்றன்னா எனக்கு வயிறு அவ்ளோ பாரமா இருக்குது எப்டியாவ்து என்னக் இது எ வயித்த கிளிச்சு எடுத்துருங்க என்னா
ஆமா நா ஆமா அப்ப எங்களுக்கு தெ நம்மளுக்கு ஃபஸ்ட்டுல தெரியவே தெரியாதுல்ல இப்டில்லா நடக்
ஆ ஆ கரெக்ட்டு கரெக்ட்டு நானா அவ் அதுக்கு மேலல்ல முடியில அப்பறோ எடுத்துருங்க அப் டின்னு சொல்லிட்டு அப்புறோ சிசேரினுக்கே பண்லான்ட்டு கூட்டிட்டு போய்ட்டாங்க போயி அங்க போயி அனஸ்திசியா போட்டாலு எனக்கு கிழிக்தறதெல்லா தெரியுது என்ன பேசுறாங்கன்லேருந்து எல்லாமே தெரியு இது என்னட அனஸ்தீசியா போச்சு ஆ இல்ல நா என்ன நெனைச்சிட்ருந்தன்னா அனஸ்தேசியா போட்டா நம்மளுக்கு ஃபுல் மயக்கோ போட்ருவோ அவங்க கிழிச்சி எதுவுமே நம்மளுக்கு தெரியாது பெயின்லா தெரியாது
அந்த எடோ மட்டு மறுத்து போற மாரி தா பண்ணுவாங்க அது வந்து ந அதுவே ந ரி சண்டா தா கண்டுபுடி
எனக்கு அப்பதா தெரியு ஏ என்ன அன்ஸ்தேசீயா போட்டீங்க கிழிக்கிறதுலேந்து எடுக்கறதுலேந்து எல்லா தெரியுது அப்டின்தா நெனைச்சிருந்தே அ ஆ
அப்பறோ எவ்ளோ நாளாச்ச அக்கா நீங்க எழுந்து நடக்கறதுக்கு
என்னைய செகண்ட் டேவே எழு நடக்க சொல்ட்டாங்க அவுங்களே குளிக்கறதுக்கு ஆ ஆப் ரொம்ப பெயினா தா இருந்தது ஃபஸ்ட் டேலாம் வந்து யாரு என்ன பண்றாங்கல்லா ஒண்ணுமே
அந்த ஃப்ஸ்ட் ரெஸ்ட் ரூம் போவோ பாத்தீங்களா அ இரூக் கிறத்தே மரண வலி
யோ எந்திரிக்க முடியல அதுவூ பெரிய வலி
சொல்லவூ முடியாத் து ஆ நம்மளுக்கூ கஷ்டமா இருக்கோ கூட இருக்கவங்க நம்மள பாத் இருக்கறத்து அத விட கஷ்டமா இருக்கோ நம்மளுக்கு
ஆமா ஆனா இவெ அந்தளவு பண்ணல தூங்கிக்கிட்டே இருந்தா அப்ர்ஸ் நா எழந்து எழந்து இன்னென்னூ இது கவனிச்சிருக்கியா இது உண்மையாலுமே நம்ம குழந்த தானா நமக்
ஐயோ ஆமாக்கா அது கூட தொட்டு தொட்டு பாத்தே ஓ ஓ நம்ப குழந்த தானா நா வந்து பட்தூதா அப்படியே ரொம்ப அப்டியே பாத் பாத்தே ஏன்னா வந்து அவெ நல்லா செம வெல்ல பிங் அப்படியே எங்க அம்மா மாரியே அப்புடி உரிச்சி வச்சிருந்தா இப்ப கூட நாங்க சொல்லுவோ அப்படியே நல்லா கொழு கொழு கொழுன்னூ ஒரு நாள்ர இருக் கிலோனா யோசிச்சு பாருங்க கொழு கொழு கொழுன்னு நல்லா புஸ் புஸ் அசல் பிங்க் பேபி மாரி சாம பிங்க் கு அது சிரிச்சா அப்படியே இப்ப கூட குழி விழு அது க்கு அழகா குழி விழோ நல்லா அழகா இருப்பாங்கா அப்படியே பொம்மை மாரி இருப்பாங்க இவென் நம்ம பேபிதானா தொட்டு தொட்டு வேற பாத்துப்பே அடிகடி ஆனா அதே அளவு ஆர்வோ வந்து என் பையே மேலன்னா இப் இப்ப கூட நா சொல்வே இல்ல அப்டின்னு
இல்ல ஆ இன்னோ எப்பவுமே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே ஸ்பெஷலா தா இருக்கூ ஏன்னா நம்மளுக்கு ப்பே இருந்தூ இல்ல ஆனா இது மட்டூ அதா நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறப்ப வந்து நம்மளுக்கு அந்த ஒரு இதூ வரூ இனி பிரியா ஒரு பாச வரத்தா செய்யூ
இப்ப கூட அவ என்னதா திருப்பி பேசுவாங்க்கா அவென் வந்து ஸ்கூல்ல பசங்கள எல்லா பாத்துட்டு திருப்பி பேசுவா அ இரு இருந்தாலுமே வந்து இப்போ எங்கன்னா நம்ம கடைக்கு எங்கன்னா போணுனா இந்த பொம்ள புள்ளங்களுடய டிரெஸ்ஹ தேடுவே நானு ஆனா அவனா ஒரு ட்ரௌசர் தான பிளாக் ட்ரௌசர் இருக்கு வீட் ஒரு சட்டய மட்டூ எடு அப்டின் சொல்லிடுவே ஆ ஆமா ஐயோ அது ரொம்ப மோசோ அக்கா ஏ பைய அவ வந்து என்னன்னா நா வந்து எவ்ளோ தா புது ட்ரெஸ் எடுத்து பாருங்க அது பழசாக்கிடுவா ஆனா அவே இருக்கா பாருங்க இன்னி வரைக்கூ ஒரு டாப் லயே வச்சு இருப்பா ஒரு நாலு டிரெஸ் கிட்ட போடாமலே வச்சுன்னு இருப்பா அது மாரி ஆ அது எப்டி சொல்றதுன்னு தெரில பொண்ணுங்கனாலே அப்டிதா போல
கொஞ்சொ எல்லா கொஞ்சோ காய் ஆனா வந்து என்ன ‌இருக்கோ இருந்தாலு நா மட்டுமே தா எனக்கு எங்கே போனாலு எனக்கு அதுவேணூ இது வேணும்ப இவ பாத்துட்டே இருப்பா இவரூயூ திட்டுவாறு புள்ள இப்ப கூட புள்ளதா அடம்பிடிச்சு வாழனோன்னூ இரூப்பாங்க ஆனா எனக்கு அப்டியே ஏன் நா கட்டிட்டடு வந்துக்கு எப்ப பார்த்தாலூம் ஏன டார்ச்சர் பண்ணி எனக்கு அத வாங் புரியுது வாங்கி குடு புள்ள கூட அமைதியா இருக்கு அது எது வாங்கி குடுத்தாலு வாங்கிது அப்டி பாரு நா தா அத கேட்டிட்டே இருப்பே எனக்கு அது வாங்கனு இது வாங்கு ஆனா நா வந்து நெனச்சிட்டே இரு எனக்கு வந்து புள்ள தா வேணு புள் தா வேணு புள்ள தா வேணு அப்படா ஆனா இவ பொறந்தப்போ அப்டிதா எனக்கு அது அவங்க சொன்னாங்க வந்து எடுத்துட்டு நா கஷ்டப்பட்டு கண்ணு முழிச்சு எங்க பார் உண்மையிலேயே உனக்கு பெண் குழந்த பிறந்திருக்குது அப்டின்னா சொன்னாங்கன்னா கண்ண முழிச்சு பாக்கறதுக்குள்ளே வெளியில எடுத்து போயிட்டாங்க
ஓ நீங்க புள்ளனா பைய வேணுன்னு சொல்லி கேட்டீங்களா
ஆஹ எனக்கு புள்ளதா வேணுனு கேட்ட பொண்ணுதா வேணுனு நாங்க ஆசப்பட்டாங்க எனக்கு அதே மாரி புள்ள பொறந்துருச்சா அவ்ளோ சந்தோஷ எனக்கு ஆனா கஷ்டப்பட்டு கண்ண முழிச்சு பாக்குறதுக்குள்ள வெளியில எடுத்துட்டு வந்து அம்மா அப்பாவுக்கு இவருக்கெல்லா காமிக்கறக்கு எடுத்துட்டு வந்ட்டாங்க அப்புற உள்ள எடுத்துட்டு வந்ததுக்குப்புற தா நா வந்து இவள பாத்தனே அப்பவே ரெண்டு கடைசி ரெண்டு வெரல வாயில வச்சு சூப்பிக்கிட்டு இருந்தா
சூப்பதா ஆ இன்னுமே அது நா அப்டியே கண்ணுக்குள்ளேயே இருக் கற மாரி இருக்கு இப்பதா எங்க எங்க பட்டுவ அப்டியே கையில குடு த்த மாரியே இருக்கு அப்ப வந்து ரொம்ப கத்திட்ட நானு அப்பெல்லா தெரியாது இல்ல நமக் கு ரொம்ப கத்துவ ஹாஸ்பிட்டலே அதுர மா கத்துன நானு அப்ப வந்து அவ அ வந்து ரொம்ப ஃப்ரெண்டா இருந்துட்டு அவங்க சொன்னாங்க நீ அவ்ளோ கஷ்டப்பட்டு எதுக்கு கத்துறா பாரு உ பொண்ண பாரு எவ்ளோ அழகா சிரிக்கிறா பாரு‌ எவ்ளோ வெள்ள குட்டி மாரி இருக்கா பாரு இவ அப்டின்னு சொன்னது எனக்கு ஒரே சிரிப்பு தாங்களே பாரு வலியெல்லா போயிடுச்சு பாரு அவள தா முடிஞ்சிடுச்சு ஓ வொர்த்தா இதெல்லா அப்டின்னு சொல்லி கேப்பாங்க வொர்த்துதா மேம் ஆ அப்டின்னு சொல்லுவே
ஊர்ல ஃபுல்லுமே சொல்லுவாங்க ஆ இவ்வளு நல்லா கொழு கொழன்னு வெள்ளையா இருந்தாலா அப்ப எல்லாருமே சொல்லுவாங்க ம் எ பேர் சொல்லி இவப்பாரு எவ்ளோ ஒல்லியா இருக்கா
ஆமா ந நானுமே நெறைய போட்டோல பாத்து க்கா நீங்க எப்பயாச்சு வெப்பீங்கல்ல நாங்க வந்து சொல்லுவே இந்த அக்கா ஆ நம்ம ஹாஸ்டல இருக்கும் போதே கொஞ்சம் குண்டா இருந்த மாரி இருக்கே இப்போ நாளாக நாளாக வெறு ஸ்கெல் ட்டில் மாரியே சுத்துறாங்களே
ஆனா பாப்பா மட்டு நா நல்லா நா இல்ல இ எனக்கு என்ன ஒ தாட்டுனா நான் ஒல்லியா இருக்கே ஆ அந்த ஜீன் வந்துருச்சு ஆனா அவங்களுமே குண்டா இருந்தது கெடையாதா அவங்களு சின்ன வயசுல இருந்தே ஒல்லிதா ஆ டஃப் ஆனா இப்பல்லா நல்ல பாடி ஆ ஜிம் போலனாலு வீட்லயே ஒர்க் அவுட் பண்ணி இது பண்ணிக்கிறது நா என்ன நெனைச்சுவன்னா ஆ பொம்பள புள்ளைங்க வந்து நல்லா பிரேவாவா நல்லா எதுவுமே சொங்கியாட்ட இருக்க கூடாது என்ன மாதிரி இருக் க கூடாதுனாலவுக்கு இவள நல்லா சாப்பிட்ட வச்சருவே கொஞ்ச ஹெல் த்தியாவே தா இது பண்றது அதனாலயே கொஞ்சோ ஆனா இப்ப வளர வளர கொஞ்ச பொஸ் பொஸ்ன்னு இருக்கிறதெல்லா கம்மியாயிப் போச்சு இன்னொன்ன என்னனா வந்து இதுக்கு மேல வந்து பொஸ் பொஸ்ன்ன இருந்தா நல்லா இருக்காதுல்ல இல்லங்க இப்புமே இப்போமே நா சொல்லுவ தங்கோ பப்பாளி பழோ எல்லா சாப்புடணு அப்பதா பேஸ்ல இத நானு இப்பமே அவ சொல்லுவா அவளுக் புடிக்காது பா அவ்
அக்கா இருங்க அக்கா ஒரு நிம்ஷோ பாப்பாவ தூக் அ எழுந்துட்டாம் போல பாத்துட்டு வர
ம் சேரிடா சேரிடா
ஆ பாய் கா